ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சுற்றுலா தலங்கள் பத்தி சொல்லுங்க
சுற்றுலா தலங்கள் பத்தி சொல்லுனா இப்பதான் ஆ நாங்க இப்பதான் லீவ்ல போய்ட்டு வந்தோம் ஒரு மூணு கோயிலுக்கு சோழர்கள் கட்ன கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் நீங்க போய்ருக்கீங்களா தஞ்சாவூருக்கு
எனக்கும் சுற்றுலா தலங்கள் போ க மத்தமேரி சுற்றுலாத்தலங்களை பாக்கறனாம் ரொம்ப புடிக்கும் அது கோவில்களுக்கு போறது கோயில்களை சுத்தி பார்க்குறதும் எனக்கு ரொம்ப புடிக்கும்
ஆ
உங்களுக்கு புடிச்ச கோவில் என்னது அதோட சிரப்
எங்களுக்கு நா எனக்கு புடிச்ச கோயில்லாம் எனக்கு மோஸ்ட்டா கோயில்னாலே புடிக்கும் நாங்க இப்ப கடைசியா பாத்தோம் அப்டின்னா இப்ப தஞ்சாவூருக்கு கிட்டீசா போன வீக் போய்ட்டு வந்தோம்
ஆ
ஹலோ அங்க பார் ஃபஸ்ட் பாத்தோம் அப்டின்னா போன உடனே இப்ப பாத் திங்கன்னா அந்த காலத்துல கோயில் எல்லாம் சுத்தி அந்த அகழி மாரி கட்டியிருப்பாங்க இல்லையா
ஆ
அது பார்த்தோம் அப்டின்னா இப்ப போன உடனே ஃபஸ்ட் எலாம் வந்து அது தஞ்சாவூர்ல குளோஸ் ஆகி இருந்தது இப்ப வந்து அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்டிங்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா அந்த சுத்தி அந்த அகழிய ஃபுல்லாவே
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ